ஹலோ
ஆ என்னப் பண்றீங்க
நா சும்மாதா பையனுக்கு இப்பதா சாப்பாடு ஊட்னே நீ என்ன பண்றீங்க சாப்பாடு எடுத்துன் போய் குடுத்துட் வந்தே
புரில சாப்பாடு
எடுத்துன் போய் குடுத்துட்டு வந்தே ஸ்கூல்ல
அப்படியா
ஆமாம்மா ஆமா சாப்பாடு மதியோ குடுத்துட்டு வந்துருவோ போய் பக்கத்துலயே ஸ்கூல் அத்னால
ஓ ஓக்கே ஓக்கே
அதனால போய் குடுத்துட்டு வந்துருவோ மதிய அப்டியே அத எடுத்துட்டு போய் குடுத்துருவோ கால்ல எந் ந்து ஏழு மணிதா எந்திருப்பா நைட்டு லேட் பண்றுவானுக அதனால காலேலயாட்டுதா எந்திரிப்போ நைட்டு பதினொன்னு பன்னென்டாயிறு அதனால கால்ல ஏழு மணிதா எந்திரிப்பே கால்லே ஏதாவது சாப்பாடு மட்டு செஞ்சு குடுத்துட்டு தோச ஏதாவது ஊத்தி குடுத்துட்டு சாப்பிட்டு பைய கெளம்பிடுவா அப்பறோ மதிய செஞ்சு குடுத்து அனுப்புவே நீங்க
நீங்க
ஹலோ
நா சும்மாதா இருக்கே காலேல சாப்பாடு செஞ்சு குடுக்கல அதுக்கப்புறமா வந்து செஞ்சு குடுத்து இப்பதா அவரு கிட்ட குடுத்து அனுப்பிருக்கே
அப்டிங்களா அவரு ஆபீஸ் போலியா
ஆ அவுரு போயிட்டாரு பசங்கள விட்டுட்டு வந்துட்டு அப்பறோ வீட்ல இருந்தாரா காலேல கொஞ்ச ஒடம் முடிலன் சொல்லிட்டு காலைல செய்யில
அப்டியா எத்தன் மணிக்கு எந்திரிப்பிங்க
நா ஆர்ற மணிக்கு எந்திரிப்ப
நீங்க என்ன ஊரு
நா தா சொன்னனே நேத்து
ம் சொன்னீங்க ஞாபகோ இல்ல சேரி விடுங் பரவால்ல
ஓக்கே ஓக்கே
நா இதே இன்னொரு பொ பொண்ணுகிட்ட பேஸ் பேசர்னா அதுனால நீயு அவுங்களு கன்ஃப்யூஷன் ஆவீங்கன்னா ஒரு மறந்துருவாங் பேரே இப்ப நா உங்கள்த மறந்துட்ட நீங்க சொன்னாலுமே நாத்துக்கு ஆ சேரி ஓக் கே பரவால்ல
ஹாய்
பேரு ஊரு ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்றீங்ளோ சேரி ஓகே பரவால்ல சேரி என்ன சாப்பாடு செஞ்சிங்க
நா சாம்பார் வெச்சுட்டு
அப்புறோ தோழி என்ன சாம்பார் காய் போட்ட சாம்பாரா
இல்ல இல்ல வெறும்னே மொளகா கிள்ளி போட்டு
அந்த சாம்பா அதா பாத்தே ஏன்னா காய் போட்ட சாம்பார் வெச்சுக்கின் செட் ஆவாது ஏனாலு கேட்ட
ஆஹாஹா இந்த மாரி சாம்பாருதா வெச்ச அது இதுவே சீக்குரமா முடுஞ்சுரு இந்த சாம்பாரு
அப்டியா அது இன்மோ உண்மதாங்க இது எனக்கு வேலயே இருக்காது சொல்லபோனா ஏ பசங்க அந்த சாம்பார் தா செ நீங்க செய்றீங்க பாத்தீங்ளா அதுலியு நா மொளகா போட மாட்ட அப்புறஸ் கால் பண்ணுங்க காரமே சாப்புட மாட்றானுங்க எம் பசங்க ரெண்டு ரொம்ப லீனா இருப்பாங்கா சா ப்புடவே மாட்டாணுங்க என்ன செத்து பொழைக்கறானுஙாக இப்ப சாப்பாடு ஊட்டுறதுக்குள்ள அவுங்கவுங்களா பசி எடுத்து சாப்டாதா உண்டு சாப்புடவே மாட்டானுங்க என்னாப் பண்ணது எ அவ ரெண்டு பசங்களு எதோ பஞ்சாயத்து வேல
மேக்ஸ் மாரி
ஸ்நேக்ஸ்ஸு நட்ஸ் உருன்டெல்லா செஞ்சு குடுப்பங்க நானு எவ்ளோ எ பசங்க எல்லா ஸ்டெப்பே ஏப்பட் போடுவா எதியு ஏ பசங்க தின்னாதுங்க ஆ அம் பாதாம் ஊர வெச்சு தந்தா சாப்புடுவானுங்க அவ்ளோதா ஆனா அச்சுருண்ட புதுசா செஞ்சு குடுந்தா சாப்புடவே இல்ல நாங்க தா சாப்டு குண்டாவுரோ அவுனுங்க எங்க சாப்புறானுங்க
ம் இந்த நட்ஸ்ல்லா நைட்டே ஊற வெச் ச்சீ அத ஐஸ்கிரீம் மாரி அரச்சி குடுத்தா சாப்புடுவாங்களா
அர நட்சு ஊற வெச்சு என்ன பண்ணுவீங்க
நா வந்து அஞ்சு பாதாமு அஞ்சு வந்து முந்திரி அஞ்சு பிஸ்தா வால்நட் ரெண்டு இல்ல ஒன்னு
ஆமா
அத்திப்பழோ இருந்தா அத்திப்பழோ அதுலயே போட்டுப்ப
டேட்ஸ் போடுவீங்களா
அது வந்து அத ஊற வெக்க மாட்ட
ஆமா அத ஆனா போடுவீங்க
ஆமா போடுவ அத இது கா நைட்லா ஊற வெச்சுட்டு காலைல அந்த பாதம் எல்லா தோல் எடுத்துட்டு போட்டு எல்லாத்தையு காஞ்ச திராட்ச எல்லா இருக்குல்ல அதெல்லாம் போட்டு அது கூட வந்து டேட்ஸ் போட்டு லைட்டா பால் ஊத்தி பால் ஊத்தி லைட்டா ஸ்மூத்தியா அரச்சி அப்டியே ஸ்பூன் எத் து ஊட்டி வுட்டுருவே நல்ல மழ மழன்னு ஆமா அப்டி எ பெரிய பைய சாப்புட்ருவா எ சின்ன பைய சாப்ட மாட்டா
அப்டியா
நா நட்ஸ் ஃபுல்லா இந் மாரி சாப்டாததுக்கு இந்த மாரி அரச்சு குடுத்தா அவ சாப்ட்ருவா ஐஸ்கிரீம் சொல்லிட்டு
அ ப்ரிஜ்ல வச்சு ஏத்து குடுப்பீங்களா
புரில
ஃப்ரி்ஜில வச்சுருந்து எடுத்து குடுப்பீங்களான அப்டிவே ஐஸ்கீரிம் அ ஏ பசங்கல்லா கரெக்டா சொல்லுவானுங்களே இதா ஐஸ்கிரீமூ சில்னு இல்ல நல்லா பேசுவாங்க எ பசங்க நீங்க வேற எ பையென அதா சொல்றனே நல்ல பிரீல்லியண்ட் மைண்ட் அது நா இதுவா இதுவா ஐஸ்கிரீமூ நானே ஐஸ்கிரீம் செய்வேங்க ஐஸ்கிரீம் செஞ்சு குடுத்தே
ஒகே ஒகே
நா சே நச்சுல்லாம் போட்டுதா நீங்க சொல்ற மாரி நா வந்து அந்த இது இ ஐஸ்கிரீம் இது விக்கும்ல ஐயயோ
மா
அது வாங்கினு வச்சுட்டு அது கூட வந்து நட்ஸ் பாதாமு முந்திரி அ இதெல்லா அரச்சி பால் ஊத்தி காய் ச்சி நானே ஃப்ரிட்ஜல வச்சு ஐஸ்கிரிமா செஞ்சு குடுப்பேங்க ஐஸ்கிரீம் இது இல்லமா கப்புல நா குடுக்குறாங் நம்ம சில்வர்ஸ் கே கிண்ணத்துல குடுக்குறாங்லா இதா ஐஸ்கிரீமு எ பைய கேட்டது எ கண்ணுலே இருக்குதுங்க அப்டி இதா ஐஸ்கிரீமு ரெண்டுமே சாப்புலங்க அவனுங்க அந்த கோன் மாரி கப்பு கேக்றானுங்க அப்போ கூட டேஸ்ட் பார்டா ஐஸ்கிரீம்டா ஜில்லுன்னு இருக்குது பாருடா சொல்லி நல்லா வேலமா நீ செஞ்சு ஐஸ்கிரீமுன்ட்டாங்கே பையோ
சாப்ட்டு பாத்துட்டா
ஆமா நல்லா செஞ்சங்க அதுக்கே எ பைய சாப்ட மாட்றா ன்னா பண்றது
ம்
நீ இப்டி செஞ்சு குடுதத்துக்கிங்க சாப்ட மாட்டுக்குங்க நெறைய செய்வங்க அவெ சாப்ட மாட்டா கடுப்படிப்பா ஏ பைய இன்னு பெரிய பைய நாலு வயசு ஆகுது இன்னமு அவன நா ஊட்டிந்தா இருக்ற சாப்டவே மாட்டா ஒல்லியா கெடப்பானுங்க
ஏழு வயசு பையனுக்கு நா இன்னுமே ஊட்டிட்டு தா இருக்கனே நா என்ன பண்றது
நீங்க ஓட்டுறீங்க ஆனா உங்க பைய நட்ஸ் எது ஏ மக தா ஏமாறான எ பைய ஏமாற மாட்றானே இல்லன்னுவா கரெக்டா பீஸா செஞ்சு குடுக்க சொல்றாங்க என்ன இப்ப அந்த பொம்ம இதுதா பாக்குறான்ல பீஸா செஞ்சு குடுமா அங்க பார ஒரு வீடியோ பாத்துட்டு எட்டு வந்த என்ட்ட காட்டுறா அம்மா இங்க பாரு இப்டிதா செய்யணு நீ செஞ்சு குடு அப்டின்றா நா அந்த மார்தா நா என்ன தெரிமாங்க பண்ண தோசய ஊத்திட்டு அவங்க செஞ்சு மாதா நானு செஞ் ஞ்சனயே தோசய ஊத்தி அதுல முட்டைய கலக்கி க லைட்டா காரம் போட்டாங்கன்னா சாப்ட மாட்டானே மேகி பவுட்ரு இருக்குல்ல மேகி அந்த பவுட்ரு கலகி ஊத்தி சோளா ஸ்வீட்கான மேல தூ ஊட்டி எடுத்துன்னு போய் குடுக்குறா இதா அம்பு இதாமா பீஸா அடின்ற தோசய எடுதந்து குடுக்குற தா
ஓ
ச்சு அவ காமடிய அவ சொல்லும் போது என்னடா இவ இப்டி இல்லடா நீதா அவங்க இப்டிதா செய்யறாங்க பாரு அடின்னுவ நொன ம்மா நல்லா வேலமா இது அப்டின்றுவா அதையு சொல்லிட்டா அதையு நல்லாவே இல்லமான்னு நேத்தாங்க செஞ்சே இத அவ இப்பல்லா
அப்டியா ஆனா டெய்லி முட்ட குடுத்துருவீங்கல்ல
ஆமா டெய்லி முட்டை எப்டியாவது முட்ட தோச அந்த மாரி ஏதாவது ஒண்ணு குடுத்துருவா
ஓகே ஓகே
ஏதாவது ஒன்னு முட்ட வந்து டெய்லி கம்பல்சரி குடுத்துருவா ஏ ஒரு நாள் கூட மிஸ் ஆவாம முட்ட குடுத்துருவ
ம் ஓகே என் பையனு ரொம்ப ஒல்லியா தா இருப்பா
ஆ அதா இவ அவன வாயங்கைய எ பைய ரொம்ப பேசுவாங்க வாயினா வாய் அப்டி கிளிஞ்ச வாய ஆ ஏன்டா அவ அப்டி அப்டியே அவங்க அப்பா சொல்லுவாரு உனக்கு என்னாவோ அதா அவனுக்கு நீ எப்டி வாய்க் கிழிக்கிற எங்க அதா வாய்யாரா அப்டின்னுவாரு ஆ சின்ன பைய அப்டியே அமைதி அவங்கப் ப்பா மாரியே அமைதியா இருப்பானுங்க எது பேசமாட்டா என் பெரிய பைய என்ன மாரியே வாய் பேய்கிறானு அவரு அவங்கப் பாஸ் எங்க வீட்ல எல்லாரு எங்க மாமியால்லா சொல்லுவாங்க அம்மா மாறியே இருக்குது வாய் எப்டியாடுது பாரு அப்டிண்ணுவாங்க நாம ஸ்லோவா பேசுறத்தே அவங்க அப்டிதா சொல்லுவாங்க இல்ல நா கொஞ் பேசுவ தா ஜாலிய பேசுனா வாயின்னு சொல்லிறாங்க என்ன பண்றது
அ ஆ என்ன பண்றது
ஆமா பேசுறது ஒரு குத்தமா ஆ ஊமை ஊம ஊம கூட ந வச்சு ஊரயே ஊம நம்ம கூடாது அப்டின்றாங்க பேசனா வாயின்றாங்க எப்டி இந்த உலகத்துல வாழ்றது என்னல்லா அப்டி சொன்னாங்க யாராவது எப்டி சொல்லிட்டு போங்க என்னல்லா அடுத்தவங்களுக்காக லா ஏ கேரக்ட்ட நா மாத்திய மாட்டங்கன் ஆமா நல்லா ஸ்பீச் நல்லா பேசுவ யாருனே தெரியாதவங்கிட்ட உக்கார வச்சா கூடு ஆமான்னு பேசுவா எ ஸ்டோரி எல்லாத்தையு சொல்லி வி ட்ருவோ அவங்ககிட்ட அவங்க இ அதுக்கப் நா அவங்க ப போறதுல்ல தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க சொல்லிட்டு ஏன் ஆறுதுல கொட்டி தீட்டு போயிடுவே நானு
ஓகே ஓகே
ஆமா அப்படிதா இப்ப ஹாஸ்பிடல்ல யாராவது என் பக்கத்துல வந்தா அவங்க பேச ஆரம்பச்சாங்கா எல்லாத்தையு சொல்ட்டு எனக்கு இப்ப ரிலாக்ஸா இருக்குதுங்க அவங்க மண்ட பிச்சுன் போவாங்க நா சொல்றதுதா கேட்டு
ம் ம்
அப்பற அவங்க கதையையு நெறைய சொல்லுவாங்க நானு அவ்வளதா ரொம்பலா யோசிக்க மாட்ட சரி இப்படியா லைஃப் எப்பல்லா எல்லாரு மனிதரை இப்படில்லா இருக்கிறாங்க அப்படின்னு நெனைச்சுப்போ அவ்ளதா அவங்க அவங்களுக்கு ஒரு கஷ்ட இருக்கிறதா செய்து என் என்னதா வாழ்ந்தாலு அப்படிதா போது நீங்க பிரியாணி செய்வீங்களா
ஆ செய்வ நீங்க என்ன பிரியாணி
மட்டன் மட்டன் பிரியாணி
இல்ல இல்ல நா இப்பதா பிரியாணியே செய் கத்துக்கிட்ருக்கே சிக்கன் தா செய்வே இது வரைக்கும் நா மட்டன் செஞ்சதுல்ல
நானுமே செஞ்சதில்லங்க எனக் செய்ய தெரியாது மசாலா வீட்ல அரைப்பீங்ளா நீங்க
இல்லல்ல நா கடைல தா வாங்குவே
ஏனா வீட்ல அரச்சு செய்யறாங்களா யூடியூப்ல பாத்தங்க அது ஒருவேள நல்லா வருமோ வராதோ ப்ராப்ளமோ அப்டின்ற மார் நானுமே கல்யாணாயி சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது
ஓகே ம் ம்
பிரியாணியே செய்ய தெரியாது எனக்கு எங்க அம்மா வீட்ல எங்க அம்மாதா செய்வாங்க எங்க அம்மா அப்பா எவ்ளோ சொன்னாங்க கத்துக்க கத்துக்கன்னு எதையு கத்துக்கல நானு ஒரு வேல செய்யமாட்டே வீட்ல நல்லா வந்து படி க்கிற வரைக்கு படிக்கிறே படிக்கிறே எங்க அப்பாங்க என்ன எங்க அப்பா வே நீ இன்ன பண்ற எ பொண்ண ஏ வேல செய்ய சொல்ற எ பொண்ணு செய்யாது எ பொண்லா செய்யற்த்துக்கு தா நா பெத்து வெச்சுக்கிற நீ செய்யி அப்டிம்பாரு
எல்லா அப்பாவு அப்பிடி தா போல ம் ம்
ஆனா இங்க வந்து எல்ல வேலையு அதா எங்க அம்மா சொல்வாங்க எப்பிட்லா என்ன ஏமாத் துன அதுக் தான்டி அப்டின்வாங்க அதுக் தா வேல செஞ்சின் கெடக்குறே நா இப்பயு பெருசா இல்ல நானு எங்க வீட்டுக்காரு மட்டுந்தா தனியா இருக்கறோ ஃபஸ்ட் எல்லா நாங்க ஃபேம்லில இர்ந்தோ அப்ப எல்லா வேலையு நா தா செய்ற மாரி இர்ந்ச்சு ஐயோ நெறையா கஷ் டங்க இங்க நா எ பய் எம்பைய பொற்ந்தானா பொறந்த உன்னே எங்க மா உழ்ந்துட்டாங்க அவுங்க வந்து படுத்தபடி ஆய்ட்டாங்க ஆமா அஞ்சு மாஸ்த்துலே உழ்ந் துட்டாங்க அஞ்ச மாஸ்த்துலே வீட்டுக் கூட்ன் வந்ட்டாங்க இவுங்க உழ்ந்துட்டாங்கன்னு வந்த உன்னே இங்க இவுங் உழ்ந்துட்டாங்களா இவுங்கள பாக் இப்ப படுத்தபடி ஆய்ட்டாங்க யூரின் டியூபு டியூப் போட்டுக்கறாங்க யூரின் வரதுக்கு
ஓகே ஓகே
அதலா பாத்துக்கிணு இவனயு பாத்துக்கிணு எம்பைய ஆய் இருந்து கொழப்பிடுவாங்க நா சமையல் பண்ணி சமைக்கற்து குள்ள அவ சு கத்தற்து எனக் கேக்காது வந்து பாத் தா கொழப்பின்னுருப்பா நெறைய எல்லா அனுபவ்ச்சிர்க்கங்க நானு எ லைஃப்ல நெறையா நடந்துருக்கு அதுக்கப்றோ ஒன் இயர் கழ்ச்சி ப்ரக்னண்ட் ஆய்ட்டே இங்க பாருங்க வய்த்துல ஒன்னு எங் வீட்டுக்காரே பக்கத்துல இல்ல அவுர் சென்னை போய்ட்டாரு வய்த்துல ஒன்னு கையில ஒன்னு இவுங்க ஒரு பேஷண்டுனு மூணு பேரையு வெச்சினு பாடாப்பட்டுட்டே ஆனா இப்ப எங்க மாமியார் செரி ஆய்ட்டாங்க அதுக்கப்பறோ சொல்லுங்க ஆ